மா
ஆ கேக்குது கேக்குதுடாமா
ம்
என்ன பேஸ்னே மற்ந்தே பேய்ட்டே நாங்க அவரு
ப்ளான் இருக்கா
எந்த லீவ்ல
இதுக்கு அடுத்து வர எதாவ்து லீவ்ல
வரூ எங்க எங்க போலான் சொல்லி ப்ளான் பண்ணுவோ
ம் எங்கனா போலா
ம் போலாம் எங்க போலாம் ப்ளான் பண்ணுங்க போலாம் பட்ஜெட் எவுளோன் சொல்லுங்க அப்புறோ ப்ளான் பண்ணிக்குலா
ஆ அவ்ளோ பெரிய இதுலா இல்ல பக்கத்திலே எங்க்யாது சின்னதா பேய்ட்டு வர்லா இந்த மால்க்கு மாலுக்கு எங்கனா
ஆ இல்ல நேத்து அ என் தங்கச்சி பேசிட்ருந்தா அம்மாங்கிட்ட என்னா போலா அப்டின்ட்டு எங்க பேசிர்ந்தாலு நேத்தா முந்தாநேத்தா நேத்தா நேத்தா நெனைக்க
ஐயோ அது
கேட்ட விதா
அதுதா இப்ப எங்கனா நம்ம சின்னதா பேய்ட்டு வர்லா இந்த மால்க் எங்கனா
ஆ போலா போலாம்
ம் போயிட்டு சும்மா சாப்ட்டுட்டு வெளிய எங்கனா பேட்டு
ஆ
ம் இப்ப புதுசா இந்த கேக்லா வேற வந்துருக்கு
என்னது
கேக் அந்த மட்டல்டா கேக்கு
ஆ ஆ ஆ ஆமா ஆமா ஆமா
ம் அந்த மாரி ம் அந்த மாரிலா போய் சாப்ட்டு வர்லா
அதுதா இப்போ நீங்லா போயிடுவீங்க இப்ப நா தா வர்றது கஷ்டோ
ஏன்
எங் சித்தப்பா விட்னுமே
ஏன் அவர் அவரையு கூட்டின் போலா
அவரையுமா ஆ போலா போலா அத்லாம் எது சொல்லா மாட்டாரு வா போய்ட்டு வரலா
அவ்ளதா அவர் விடுலயா அவரையு கூட்டின் போயின்னு
வாங்க நீங்களு வாங்க எங்ககூட வாங்க அப்டின் சொல்லிட்டு ஓடின்னு
ஆமா
வேற வழி இல்ல
ம் அவ்ள்தா அப்பனா யோசிப்போ என்னென்னலா பேய் சாப் ப்புறதுன் பாப்போ பஸ்ட்டு பேய்ட்டு லோடட் ப்ரைஸ் சாப்புல்லா
ஆ ஆ
அப்றோ ஆ பர்ஹர் சாப்புல்லா
அப்றோ
அப்றோ வன்ட்டு இங்க இப்ப புதுசா ஒரு பர்ஹர் வந்துருக்கே அந்த பர்ஹர் பன்ன விட சிக்கன் தா பெருசாருக்கு
ஆ ஹா
அந்த இது சாப்புல்லா
ம் ஹூம் செரி செரி ஓகே
ம் அப்றோ ஹாட் சாக்லேட் க்ரஸன் சாப்புண்ணு
ம் அப்பறோ
ஆஃபலு பேன் கேக்ஸு
இது டி நா ஒனக்கு அம்ச்சிவுர்றே பாரு எக்ஸாம்புல் அம்ச்சிவுர்றே அம்ஸ் அது போ அது எங்க இப்பதா நா பாத்த நானு இப்பதா பாத்தே எங்யோ யோ எங்க தெர்லயே எங்க ஐயோ ஞா டக் குனு லொக்கேஷன் ஞாபகோ வர்ல நா ஒனக்கு அம்ச்சிவிட்றே பாத்தியா
ஆ
நான்வெஜ் சூப்பரா வெப்பாங்க
அதுக்கப்றோ வன்ட்டு இந்த மலாய் சிக்கென்னு இதெல்லா சாப்புண்ணு
அப்றோ
தபாப் சாப்புட்ணு இதெல்லா சாப்புண்ணு கைல காசு இல்ல
நா நெனச்சே நீ சொல்ட
அது தா இந்த ஆயிரத்தில் ஒருவன்ல வருமே கார் திய தொங்க உட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த மாரிதா பிரியாணி வே ணு கேக்கு வேணு எனக்கு இப்ப அப்டி தா இருக்கு பாஸ்தா சாப்புண்ணு நீ எல்லாம் வேணு ஆனா காஸ் இல்லியே
காஸ் இல்லியே காஸ் இல்லியே ச்ச ஏய் காஸ் இல்ல பால்ஸி எப்பதா கத்துக்குவோமோன்னு தெர்ல அது வாழ்க்க முழுக்கு இருக்கோ தெர்ல
அதுதான் தெரில அதெல்லா சாப்டுட்டு லாஸ்ட்டா ஒரு வாட்டர்மிலனு ஆப் பிள் மொஜிட்டோ குடிச்சோன்னா சூப்பரா இருக்கு
ஆப்பிள் மொஜிட்டாவா சூப்பர் நல்லாருக்கும்
நான்தா சூப்பரா இருக்கு லோடட் ஃப்ரைஸ்க்கு வாட்டர்மெலன் மொஜிட்டோ நல்லாருக்கு
அங்கையா
ம்
ஓகே ஓகே
கேக்ல இப்ப புச்சா ஹாட் சாக்லேட்லா ஊத்தி தராங்க
ஆமா ஆமா
ஆ அது சாப்புட்னு அதே மாரி ஹாட் சாக்லேட்லே இப்போ புதுசா இந்த ப்ரௌனியோட பீசஸ்லா போட்டுத் தராங்க
ஆமா ஆமா அப்டியா இல்ல நானு பாத்த ப்ரௌனில வந்து கிட் கேட் போட்டு அது வந்து இல்ல இது ரெண்டு பேர் சாப்லான்டு ஆ எங்க அவுங்க வீட்டாண்ட ஒரு கட இருக்கு இப்ப புதுசா ஓப்பன் பண்ணிருக்காங்க போல ஏதோ வடதெரு பி லதா ஏதோ ஆரம்பிக்கும் அங்க அங்க வந்து நல்லாருக்கும் போல இது ஒன் டுவென்டி ரெண்டு பீஸ் தானா
பரவாயில்ல
நூத்தி முப்பது ரூவாய்க்கு ரெண்ருவா கம்மி
பேன் கேக்கே இப்பல்லா வந்ட்டு நூத்தி இருவது ரூபா ஆக்கிட்டானுங்க
அப்டியா
ம் ம் வாஃபுல் சாப்புட்னு நூத்தி அம்பது ரூபா அது ஒரு வாஃபுல் நூத்
ஏங்க எங்க வீட் எரநூறு வாஃபுல்ஸ் இருக்கு அதுக்கப்ற ஏ அது
லோடட் ஃப்ரைஸ் இருக்கு ஆ அன்னைக்கு நானு சித்தியும் போய் சாப்ட்டோ
ரெண்டு பேரும் போனீங்களே
ஆமா ஆஹ அதுக்கு முன்னாடி ஒருவாட் டி போய் சாப்ட்டு வந்ட்டோ
அடிப்பாவீங்களா என்ன உட்டு எப்படி போனீங்க
நாங்க ரெண்டு பேர் பொட்டு போய் சாப்ட்டுட்டு மீதிய வண்டி டிக்கிலேயே வச்சு எடுத்துட்டு வந்ட்டோ
சாப்ட்டீங்களா இல்லையா அத
ஃபுல்லா சாப்ட முட்ல எங்களால
ல அதுக்கப்பறோ
ஆனால அத வண்டி டிக்கிலேயே வச்சு பேலன்ஸ் எடுத்துன்னு வந்து வாசல்ல நின்னு சாப்ட்டுந்தோ
அடிப்பாவிங்களா நல்ல சித்தி நல்ல பொண்ணுங்க குட் ஃபேமிலி
அனுப்புதா அப்றோ வேற
ம் இப்டி நம்ம பேசிதான்டி நம்ம வந்து ஆசை தீர்த்துக்கனும் போல
ஆமா நாலா அப்டிதா பண்றே இன்ஸ்டால ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி சாப்புற பசியெல்லா இது பண்ணிடுறே
ஆ அ
புதுசா இந்த சேலஞ்ச்லா பண்றாங்க ஃபுட் சேலஞ்ச்லா ஸ்டோன் பேப்பர் சிஸ்சர் விளாடி வின் பண்றவங்க சாப்பணு
ஆமாமாமா அ செர் செர் செர்
மோமோஸ் சாப்பட்ணு நல்லா நெறிய மோமோஸ்
நேத்து கூட நாங்க நேத்து நாங்க நேத்து நாங்க போனோ போனோமா அக்கா வீட்டுக்கு பொயிட்டு ஒரு கட கூட்டு போனாங்க அக்கா ஆ ஒரு பெல்பூரி கச்சோரி காளானு
கச்சோரி கூட சூப்பரா இருக்கு
ப்ப அப்போ இன்னோ டிஷ் கூட அப் அப் அப்ளத்துல வந்து எதோ சம்திங் பண்ணி குடுத்தாங்க அது என்னான் தெர்ல அது அதுகப்றோ ஒரு பானி பூரி சாப்ட்டோ அந்த பானி பூரி தண்ணி நல்லாவே இல்ல அப்றோ இன்ன கடைல போய்ட்டு ரெண்டு பானி கொறைய சீஸ் பொரி சாப்ட்டோ நேத்து நேத்து எத்தனா ஒரு அ நாலுறுபாய் ம் சமச்சா ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிடு வச்சா
பீஸா கூட இப்ப சாப்ட்டா நல்லா இருக்கு
ஐயோ ஆமாடி நா சாப்ட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி
ம் நானு சாப்ட்டு ரொம்ப நாளாச்சு பீஸா சூடா வாங்கி சாஸ் ஊத்தி சீசனிங்ஸ்லா போட்டு சாப்டா நல்லாருக்கு
ஏ சாப்டு ஒங்க அம்மாட்ட கேட்டு
எங்க அம்மா கிட்டையு காசு இல்ல எங்கிட்டையு காசு இல்ல இப்ப
எ சும்மா உண்டியல் எதனா போடு எங்கன்னா போட்டு வைடி அப்டி காசு கெட ச்சு வைக்காத இங்க வர சேலரில ஒரு ஆயிரூபாவாச்சு உன் செலவுக்கு எடுத்
அப்டிதா வெச்சிருந்தே கைல அது என்ன ஆச்சு ஸ்கூல்ல இருக்கேன்ல திடீர் திடீடு பசி எத்துன்னா போய் கேண்டீன்ல ரோஸ் மில்க்கு லெமன் ஜூஸ்ன்னு வாங்கி குடிச்சறேன்னா கைல இருந்த எல்லா காசு காலி
உனக்கு மாட் அதா நீ உனக்குன் செலவு பண்ணா ஓகே நீ மத்தவங்களயு ம எல்லார்ட்டயு வாங்கி குடுத்தா செலவாகதா போது
ம் றிதாவது
எ ஃப்ரெண்ட் இருக்கா அவ கைல காசு இல்லன் சொன்னா ரெண்டு பேரும் போய் கேண்டீன்ல உக்காந்ட்டோ திடீர்னு அவ காசு இல்ல
ம்
அப்டின்னோனே செரி ஓகே நா அவனுக்கு எனக்கு வாங்குனா திடீர்னு உன்னொரு மிஸ்ஸு வந்ட்டு ஏ எனக்கெல்லா வங்கி தர மாட்டியான்னாங்க அவ்ளதா மூணு பேருக்கு வாங்கி குத்துட்டு அதுலே காலி போன மாசத்துது
இந்த மாரி சாலட்ல போற அப்போ
இந்த மாசத்து து ம் ஆ அடுத்த மாசோ நாலோ அஞ்சோ வரு
ஓ மன்த்லி வராதா சேலரிலா அங்க
ஸ்டார்டிங் வரு
ஓ செரி செரி ஓகே ஓகே ஓகே
அதனாலதா மந்த்எண்டு காஞ்சி போயிடுது எல்லா இதுல வேற போன மாச சும்மா இல்லாம இரநூறுபாய்க்கு ஒரு கேப்டஸ் வாங்கிட்டு வந்த
ம் ஹூ
வாங்கி வந்திருந்த கேப்டாஸ் ஒரு மாசத்துலயே செத்து போய்ச்சு
என்ன வாங்குன
கேப்டஸ்
அப்டினா
அந்த முள்ளுச்செடி
ஓ முள்ளுச்செடி
ம் ரவுண்டா அ அதுதா அது வாங்கிட் வந்த ஆச எறந்துட்ச்சு சரின்னு வரம்போது அண்ணா நகர்ல இருந்து பாத்துட்டு வாங்கினு வந்த
ம் ஹூ ஹூ எதுக் அழுறது அ அ அ அ
என் தங்கச்சி அப்பவே சொன்னா நீ வாங்கினு போய் அத சாவு போது அப்டின்னா நா தா கேட்காம வாங்கின் வந்து தண்ணி கூட ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊத்துணுனாங்க நானு அது அதே மாரிதா ஊத்துனே கொஞ்சோ தா நெறய தண்ணி ஊத்திட்ட செத்து போச்சு
அதுவே செத்து போச்சுன்னு எப்டி தெரிது
அதுவே அழுகி போயி மண்ணு உள்ள போய்டுச்சு
அங்கயா அச்சோ இப்ப என்னா பண்ண தூக்கி போட்டியா
இல்ல அப்டியே அது தொட்டிலயே இருக்குது
வெளிய போடு எதுக்கதுலயே அப்டியே வச்சிட்ருக்காத
அது காஞ்சி போய்ச்சு
ம் சரி வக்கிற
ஒரு செடி கூட வளக்க முட்ல
எங்க வச்சு செடி எங்க வளக்கற மாரி எங்க இருக்கிறியாங்க வ
எங்க வீட்டு படிக்கட்லயே வச்சிருந்த
ஓ படிக்கட்ல சை படிக்கட்ல நடந்து போவாங்க வருவாங்கல்ல
ஆஹா சைட்ல கொஞ் ண்டு இடந்திது படிக்கட்லயே அந்த ஜன்னல் மாரி இருக்குமா அங்க
ஆஹா
அங்க வச்சிருந்த அதுக்கு வெயிலு வேணா வெயில வைக்க கூடாது காஞ்சிடு சொன்னாங்க சரின்னு வெயில் படாமதா வச்சிருந்த அது தண்ணி நெறய ஊத்த போய் செத்துர்ச்சு
செரி வேற வாங்கிபோ அத்த மாச வேறென்ன பண்றது
அப்டிதா ஆவுது மாச மாச எதாவது வாங்கிடுறனா
உ
அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாச கிராஜுவேஷன் வந்ததுன்னு போய்ட்டு ஃபோன் கேஸு ட்ரெஸ்ஸு இதுன்னு வாங்குனன்னா அதுலயே காசு காலி
காசு காலி என்னா பண்ட்டு நம்மளுக்கு ஆசையா இருக்குகா
கேஸ்ல்லா மாத்துவாங்களா நா மாத்துனனே
ஆமா நீ எதுக்கு பேக்கேஸ்லா மாத்துன புதுசா புதுசா எல்லாமே புதுசா இருக்கணுட்டு வாங்கிட்டே ஆர்வத்துல
சேரி நம்ம பர்ஸ் எல்லா எத்துட்டு போவேனா ஸ்டைலா ஃபோன மட்டு எத்துட்டு போலாம்னு சொல்லி பேக் கேஸ் மாத்துனே பேக் கேஸ் மாத்திட்டு ஒரு மூணு கட தள்ளி வந்தா ஹாண்ட்பேக் சூப்பரா இருந்துச்சு அவ்ளதா உள்ள ஒடனே ஹேன்ட் பேக் ஒரு இரநூறுரூபா பேக்கேஸ் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா காலி
சூப்பரு நா லா ஒரு பேக் கேஸ் பைத்தியந்தா நீ பேக் கேஸ்தா நானு பேக் கேஸ் பைத்தியோ இப்பதா ஒரு பேக் கேஸ் வாங்குனே இப்ப இப்ப இந்த இது போயி நானு காயத்ரியு போயிட்டு பேக் கேஸ் வாங்கிட்டு வந்தமே எப்ப வியாழக்கெழம டெம்பர் போட்டுக்கிட்டு பேக் கேஸ் வாங்கி
ஹேண்பேக் இதெல்லா எங்கனா பாத்தா நா வாங்கிடுவே ஒடனே
எனக்கு ஹேண்பேக் மட்டு எங்கன்னா பாத்தா நல்லதா பாத்து வாங்க சொல்லு ஆ அங்க பாருங்க எனக்குத்தா காசு அமிச்சி விட்றே
ஆ ஓகே நா அன்னக்கி ஹேண்ட்பேக் வாங்கினு வந்தேன்னா அதுக்கு முன்னாடிதா போயிட்டு ஒரு ரெண்டடுக்கு செருப்பு வாங்கினு வந்தே
போகல
ஏ இ அதுதா நா இப்டியே செலவு பண்ணி செலவு பண்ணி இருக்குற எல்லா போய் அன்னிக்கு அப்டிதா ஏ ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போனேனா போயிட்டு அங்க ஒரு டிராப் நல்லா இருந்ததுன்னு வாங்கலான்னு போனா இன்சபிசியன்ட் பேலன்ஸ்ன்னு வருது
அய்யய்யோ
அப்பறோ ஒடனே எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி எங்க அம்மாவ அனுப்ப சொல்லி
ம்
வாங்கிட்டு வருது
ஒ டாடி கிட்ட கேக்க வேண்டி தான காசு
அவரு ஒரு சில டைம்ல ஃபோனே எடுக்க மாட்டாரு அதனால எமர்ஜென்சினா அவருக்கு கால் பண்ண மாட்டே
வேஸ்ட் ஆஃப் டைம்